நல்லாருக்க நீங்க எப்டி இர் கீங்க
ஆ நா நல்லாருக்க அப்றொ இப்போ எப்டி போயிட்ருக்கு வீடலெல்லா ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ இப்பதாங் சர் ஆ இப்பதா கேக்குதுங் சர்
கேக்குதா செரி ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே கேங்க எப்டி போய்ட்ருக்குங்க லீவெல்லா நல்லா போச்சா
லீவெல்ல நல்லா போச்சுங்க கொஞ்சொ போர் அடிச்சுச்சு அப்பறொ பழகிருச்சு ம்
அதுதா இப்ப எங்க பாத்தாலு எனக்கு அப்டிதாங்க போச்சு எல்லாமே அந்த யூட்டியூபு அ செலிபிரேட்டீஸ் அப்டி டீனே எல்லா அப்டியே மூழ்க ஆரம்புச்ட்டாங்க எங்க ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக் மொதலெல்லா லீவுனா நம்மலா ஸ்கூல் படிக்கைல லீவுனா போவோ ஒரு வய்ப்ப என்தாதுஸ் செலிபிரிட்டி ஏதாவது இத பங்க்ஷன் வைக்கிறாங்களா அதே யூடியூப்ல போடுறாங்களா அதேத்தான் பாத்துக்கோரமே ஒளியே நம்ம எங்கேயும் போறத இல்ல வராது இல்ல அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு
நம்மல்லாம் இருக்கும்போது லீவ் முடிஞ்சாலே நம்ம தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு இந்த மாதிரி கிராமத்ல இருக்கவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயி என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் அப்படின் சொல்லிட்டு இருந் ட்டு வருவோம் ஆனா இப்பெல்லாம் அப்படி யாருமே கிடையாது இப்ப எல்லாம் வந்து போனை பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் என்ன டிவில என்ன போடுறாங்க யாரை பத்தி போடுறாங்க அததான் பாத்துட்டு இருக்கோ
அது என்னமோ கரெக்ட் தாங்க இப்ப வந்து தெருவுக்கு தெரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே யூடியூப்ல ஏதாவது சேனல் ஆரம்பிச்சிட்டாலே அவங்க செலிபிரிட்டி தான் நாளைக்கு நம்மளே ஒரு சேனல் ஆரம்பச்சா நம்ளும் செலிபிரிட்டி லிஸ்ட் வந்துருவோ போல இருக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ
ஆமாங்க நானும் அப்டியே பண்ணலான்னு இருக்கங்க ஏன்னா இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸும் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க பெசட் நம்மளும் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்டின்ட்டு யோசிுட்டு இரு நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி செலிபிரிட்டி ஆகலான் இருக்கேங்க
ஓ நெக்ஸ்ட் செலிபிரிட்டி அப்ப நீங்கதான்
ஆமாங்க என்னை பத்தி கொஞ்சம் நீங்க பேசணும்ல்ல நிறைய எல்லாரும் அத பத்தித்தானே பேசு றோம்
அப்தானே ஹ பரவாயில்ல ஏன்னா அது நல்ல இன்கம் வருதுன்றாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் அதுலயே வந்து நிறைய அந்த சாரட்ஸ் அதிகமா போடுறாங்க பாத்தீங்களா அதுல போட்டு போட்டே தான் அவுங்க ரொம்ப இதயறாங்களா ஃபேமஸ் ஆயிறாங்க அது
போட்டுதான் ஆஹ் என்ன வீடு வாங்குறாங்க காரு வாங்குறாங்க நெறைய பா க்றேன் ஏனா எல்லாமே அதேதான் போடுறாங்க அவுங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பச்சாங்க இது போறத காட்டிலோ அவுங்க கார் வாங்கனதோ வீடு வாங்கறதோ அவங்க எப்டி இருக்காங்க அவுங்க நகை வாங்குறது ஃபோன் வாங்கறது இதேதான் போட்டுட்டு இருக்காங்க
அதேதான் அதேதான் ஏனா வந்துட்டு அஹ் அதுலயுமே ஒரு சிலர் எல்லாம் சொல்லாங்க உம் பார இவ யூடியூப் சேனல் வச்சுதான் வீடு வாங்கிட்டாங்கறாங்க ஆனா இந்த வீடு வாங்குறதுக்கு நான் எவ்ளோ உழைப்பு போட்டேன் தெரியுமா நான் என்ன வேலை பா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா நா இது யூடியூப் வந்து என்னோட சைடு இன்கம் தான் இதுல எனக்கு பெருசா துவுமே இ நான் ஆரம்பிச்சேன் அஞ்சு வருஷமா எதுவும் இல்லை பத்து வருஷமா எதுவும் இல்ல இப்பதான் யென் பண்றன் இவ்ளோ வருஷம் என்னோட கடின உழைப்பு நான் வேலைக்கு போனேன் என்னோட பிசுனஸ் பண்ணேன் ஏதேதோ சொல்றாங்க ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க ஒன்னும் இல்ல இந்த நாய் நம்ம போற லைக்ல தான் இப்டி முன்னேறி இருக்கு அப்டின்னு சொல்லி அவ்ளோ இதா பேசிக்கிறாங்க
நெறைய பேரு இந்த சாப்பாடு செஞ்சு இதுலயே செலிபிரிட்டி ஆயறாங்க பேசாட்டு நம்மளும் நம்மளும் நல்லா சாப்பாடு செஞ்சு நம்மளும் செலிப்ரிட்டி ஆகிலாங்க
அ வ்ளோ தாங்க ஏதாவது ஒண்ணு சேனல ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அதுல நம்மள நம்மளே போஸ்ட் பண்ணி பண்ணி ஆயிர வேண்டியதான உண்மையாவே நல்ல யெனிங்ஸ் பாக்குறாங்க நெறைய பேரு இருக்காங்க என் ஃபிரெண்டு பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததான் அந்த சேனல் ஆல்ரெடி இருந்த சேனல் திருப்பி ரீ ஓபன் பண்ணி பண்ணாங்க அப்ப வந்து எயிட் ஹன்ட்ரேட் சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி இருந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பண்ணாங்க டென் தௌசண்ட் பக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த யூ டியூப்பர்ஸ் ஈவென்ட்க்கு எல்லாம் போனாங்க நானும் ஓஹ் சூப்பர் நல்ல செலி பிரிட்டி ஆகிட்டீங்க அப்டின்னு இருக்கும் போது அப்றம் எனக்கு வீட்டு வேலையும் பார்த்து இதையும் எடுத்து இது பண்ணி போட முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ் செகண்ட் பேபி வேற கன்பார்ம் ஆயடுச்ச அவங்களுக்கு அதனால ஸ்ட்ரெஸ் நல என்னால முடிய மாட்டேங்குது சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்றமா சத்தத்தய காணும் ஸ்டாப் பண்ணது ஸ்டாப் பண்ணபடிக்கா இருக்கு
இவுங்க வீட்ல எப்டிங்க வேலை செய்வாங்க யூ லயே ஃபுல்லா டைம் இது பண்ணிட்டாங்க அப்டின்னா வீட்டில் எப்படி வேல செய்வாங்குத எனக்கு தெரில
அவுங்க என்ன தெரியுமா போட்டுட்டு இருந்தாங்க வீட்ல செய்ற வேலைய தான் போட்டு ருந்தாங்க அதாவது அவுங்க எப்படி டைம் இருக்கன்னு கேக்கும் போது இல்ல இப்போ ஆபீஸ் போயிட்டு இருந்தவங்க திடீர்னு குழந்தைக்கு ஸ்கூல் போனுங்கிறதுக்காக வேலைய விட்டு நின்னாங்க இப்போ வீட்டை நீட்டா வச்சுக்கணும்னா ஒரு மாரி போரிங்கா இருக்கும் இதுவே இது வந்து நான் ஒரு எடுத்து அதவே வீடியோ எடுத்து போடும்போது அது வந்துட்டு எனக்கு சீக்கிரமா நா வேலையு முடிச்சடுறே நா யூடியூப்லயும் போட்டற அப்படிங்கும் போது வீட்டை எப்போதுமே கிளீனா வச்சுக்கிறது ஹெல்தியா வந்துட்டு குக் பண்ணி குழந்தைக்கு தர்றது ஏ பி சி ஜூஸு அதுக்கப்புற ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்றது அந்த மாரி பண்றது அப்புறம் பசங்களை விளையாட வைக்கிறது அப்புற வீட்டுல இந்த வேஸ்ட்டான பொருட்கள எல்லாம் வீட்டுல வச்சு டெக்கரேட் பண்றது இந்த மாரி என்ன பண்ணாலும் அதை வீடியோ எடுத்துறது காலையில இருந்து பொழுத வரைக்கும் அதா வேல அவங்களுக்கு
பரவாயில்லைங்க அப்ப நம்மளும் என்ன பண்ணும்னா வீட்டுல வேலை செய்யும்போத எடுத்துரணும் ஏன்னா நம்ம வீட்டுல வேலை செய்யறது யாருக்கு தெரிய மாட்டியது வீட்டுல இருந்துட்டு என்ன கேக்கறா என்ன வேல செய்ற அப்படின்னு கேக்கறாங்க அதுக்கு இந் மாரி நம்ம அஹ் வேல செய்யும் போது எடுத்து நம்மளும் யூ டியூப் சேனல்ல போட்டு செலிபிரிட்டி ஆயிரணும்
அப்படிதா அவங்க வந்து ஒவ்வொரு இதுவா போ எடுத்து எடுத்து வீடியோ எடிச்சு ஆஹ் அதை எடிட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதா ஸ்டார்ட்டிங்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே கொஞ்ச நம்ம அதோட நூணுக்கங்கள் ஷார்ட்கட் தெரியற வரைக்கு டைம் எடுக்கதா செய்யும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரக்ட்டிஸ் ஆயிருச்சுனா டக் டக்னு பண்ணிட் இதுவே நல்லா இன்கம் பாக்க ஆரம்பிச்சா எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வெச்சுக்கலா நம்ம அவ பாட்டுக்கு எடிட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பான்ல
ஆமாங்க
அந்த மாரி கூட பண்ணிக்கலா அதுக்குள்ள அவசரப்பட்டுடாங்க அவங்க எல்லாமே வீடியோ எடுத்துடுறாங்க குக் பண்றதுல இருந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றது வீடு கிளீன் பண்றது எல்லாமே எடுத்துறது பையனை ஸ்கூலுக்கு கிளப்புறது ஸ்கூலுக்கு விடுறது இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ்ஸா போட்டுடறாங்க மெயின் வீடியோ கீழே லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு போட்டுறாங்க அதேதா வேல
இந்த மாரி நிறைய நானும் பத்துட்டே இருக்கே ஆனா சில பேர் வந்துட்டு மறுபடியும் செலிபிரிட்டி ஆயிட்டு மறுபடியும் வெளிய போயறாங்க வேண்டா எனக்கு தெரிஞ்சவங்கள இதே மாரிதா ஒருத்தவர்ங்க எதோ சேனல் ஓபன் பண்ணாங்க எ என்னோட மேரேஜ் வீடியோ எல்லா அதுல போட்டிருந்தாங்க போட்டு நல்ல லைக்கு எல்லாமே கொடுத் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப அவங்க வர்றதில்ல ஏன்னா அவங்க ஹஸ்பண்டக்கு வந்து அவங்க பண்றது பிடிக்கிறது இல்லையாம ஏன்னா நிறைய பேர் அவ அவங்க பண்றத பாத்து அவங்க ஹஸ்பண்ட் கூட போனா நிறைய பேருக் கேக்குறாங்களாமா அஹ் என்னங்க நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு கேக் போது அவங்க ஹஸ்பண்டக்கு வந்து அது ரொம்ப இதா இருக்காமா கஷ்டமா இருக்காமா என் வயஃப் வந்து யாரும் இது பண்ணக்கூடாது அது அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டரு சரி இனி வந்து நீ யூ டியூப் சேனல் ஓப்பன் பண்ணாத இனிமேல் ரிலீஸ் எதுவும் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா
அப்போ கண்டிப்பா போட கூடாது வீட்டுல தேவையில்லாத பிரச்சன ச்சன உண்டு பச்சுன்னா அதத ஸ்கிப் பண்ணிருணு அது அந்த மாரி இருக்கிற நேர இல்ல அது ஒர்க்கவுட் ஆகாது இல்லைங்களா நம்ம வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பண்றதே வந்து ஃபேமிலியா சந்தோஷமா இருக் அதா அதனால பிரச்சனனு வரும்போது நம்ளுக்
ஆஹ் இப்போ நம்ம ஃபேம்லியா போட்டா பிரச்சன கெடயாது ஹ ரெண்டு நம்ம ரெண்டு பேர் சேந்தி போட்டா பிரச்சன கெடயாது இப்ப தனியா போற நாளதா பிரச்சன வருது
அதா அதா அதா அந்த மாரி போடுறவங்களு இருக்காங்க நல்லா போட்டா அது ஒரு இன்கம் தா ப்ராப்பரா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி போட்டாங்கன்னா இல்லின்னா அது வந்துட்டு கஷ்டம் தா இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த மாரி இஷ்யூ வர இடத்துல வந்து அது ஸ்டாப் பண்ணிதான ஆகணு இதுல ஒரு சில நல்ல ரன் யூடியூப் சேனல்ஸ் எல்லா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரே ஒரு நாள் தா போட்டு பாத்தோ‌ வந்தா வருட்டு போன போட்டுனு ஒன்லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ங்கராங்க எப்டி சொல்றனுகனே தெர்ல ஒரு லட்சம் வந்துருச்சு ஒரே நாள்ல எப்டி சொல்றாங்கன்ன தெர்ல ஒன்லேக் வந்துட்டாங்க அப்புறமா தா நாங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோ பர்ஸ்ட் ஒரு ம் த்ரீ மந்த்ஸ் ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம ஒரு ஏதோ கிங் வீடியோ ஏதோ போட்டு இதுல வந்து வந்துருச்சு இப்ப அது நல்ல சூப்பரா போயிட்டு இருக்க சேனலு ம் ஒரு லேடி கூட சமைப்பா சமைப்பாங்க ஹஸ்பண்ட் ஏன்ட் ஃவைப் ரெண்டு பேர் வருவங்க பசங்க இருக்கு இருக்காங்க அங்களுக்கு நீங்களு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிற அ இவங்கள போட்டுருவோ இவங்கல இங்க வெச்சிருவோ இவங்கல அங்க வெச்சிரு அப்டிதா பொருட்களை உள்ள போடும்போதே அப்டிதா சொல்லுவாங்க அவங்க இப்ப வந்து அவங்க அந்த ஏ பி சி சி மால்ட்டு அதுக்கப்புறம் நெறைய வீட்டுக்கு தேவையான அந்த சாம்பார் தூள் அது எல்லாமே வந்து வீட்ல ரெடி பண்ணி ஆர்ரு பேஸ் பண்ணி அவங்க டெலிவெரி பண்ணிட்டு இருக்காங்க
ஆ ஆமா நெறய யூடியூப் சேனல்ஸ்ல இந்த மாரி யூடியூப்லே வந்து நெறய ஆயில் அந்த அவங்களே தயாரிக் றாங்க வீட்ல ஹ ஷாம்பூ ப்பு சோப்பு அப்புறம் மெகந்தி இது எல்லாமே அவங்களே தயாரிக் ராங்க யூடியூபும் பாத்துக்குறாங்க இது இதுவும் இது பண்ணிக்கிறாங்க
யூடியூப்ல பேமஸ் ஆய்ட்டு இந்த பிஸ்னஸ்னால சேல் பண்ண ஆரபிச்சுறாங்க உம் எப்டியோ எதாவது ஒண்ணு பண்ணி பொழைக்கணு இல்லயா செலிபிரிட்டி ஆயிட்டு என்ன பண்றது அது எத்தன நாளிக்கு நம்ம வீடியோவியே பாப் பாங்க கைய்ல ஒரு பிசினஸ் இருந்துச்சுன்னா இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அவங்க ப்ராடெக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பழகுனவங்க ரிப்பீட்டடா அவங்களுக்குதா அவங்கல்டதா வாங்குவாங்க பிசினஸ்க்கு பிசினஸ்சும் ஆச்சுல்ல
ஆமாங்க
அந்த மாரிதாங்க நம்மளு ஏதாவது ஒண்ணு பண்ணணு
ஆமாங்க, நம்மளும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். இந்த யூட்டூப்ல சிலது டி ஆகட்னாம் பரவால்ல ஏதாவது ஒரு பிஸ் ப்னஸ்ஸாது நம்ம சைட்ல பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இப்போ வெலவாசி வேற நறையா போயிட்டுரு க்கற்துனால நம்ம கண்டிப்பா ம் கண்டிப்பா எதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னு
சரிங்க பிஸ்னஸ் பிளான் பத்தி யோசிச்சுட்டு
உம், ஆமாங்க என்ன பிசினஸ் தை லா எப்புடி பண்ணலா ஆல்ரெடி நான் பண்ணிட்தா இருந்தே, அது அப்புடியே ஸ்டாப் ஆயி ச்சுங்க, அது நா என்ன, அது என்னனா அடுத் த டைம் சொல்ட்டுங்ளா
ஆ சரி ஓகே ஓக் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க, சரிங்க ஓகேங்க ஓகேங்க இன்னொரு வாட்டி நம்ம டைம் இருக்கும்போது கால் பண்ணி பேசுவோங்க, ஓகேங்க. ஓகேங்க பாய்.